அ
ம்
ம்
ஹலோ
என்ன மச்சா எங்கயிருக்க
ஏண்டா வென்ன யாரு சரி ஓகே கால் பண்றதனா இப்ப பண்ணு
என்னது மச்சா
கால் பண்ணுன்னு சொன்ன அப்ப திரும்பி நா கால் பண்ணவான்னு கேட்ட என்ன சொல்றது
அது சும்மா தவர்தலா என்ட அப்புறோ எங்க இருக்க லைப்ரரியில்லையா
நா நா இங்க இருந்து வந்துறே
ம்
நீ எத்தன மணிக்கி கிளம்புவ வண்டி இருக்கா
வண்டி எங்க அப்பா வந்தாதா மச்சா
நா சொல்றே ஏன்னா எனக்கு செமையா பசிகிது ஒரு ஏழுரைக்கு போலான்னு இருந்தே சொல்லிட்டு களம்புனா கரெக்டா இருக்கு
ம்
கார்த்தி அண்ணாகிட்ட கேளு கார்த்தி அண்ணா கிளம்பிட்டா அப்டியானு கேட்டியா
இன்னு அவர்கிட்ட பேசல வை
நானு ஃபோன் பண்ணே போன் எடுக்கல
ம் போன் பண்ணி கேட்கணு என்ன அண்ணா வறிங்களா அண்ணான்னு கேக்கனு வராருன்னு சொன்னார்னா பாப்பே என்னன்னா இன்னு யாரு இங்க இருக்கிறானுங்க நம்ம பசங்க யாருமே இங்க இல்ல
ஓ ருபன் அண்ணன கேட்ட ஒரு அதா அவருக்கு ஏதோ உடம் செரியில்லையா செட் ஆகதுன்டாப்டுல
உடம்பு செரி இல்லையா
நேத்தே அதா வரல எதுவு சாப்ப சாப்பிட்டா செட்டா வருற அப்டின்னு டப்புள்ள
யா ம
ஆ வண்டி இல்லையா ஏ ஒ வண்டி எடுத்துட்டு வா மண்டபம் தான எட்டு ஆ யா
யாரு இருக்கு டோடலு
ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் தா அப் அண்ட் டவுனு நா இங்க இருக்க அங்க வீட்டுக்கு வந்துட்டுலா திரும்பி வந்துட்டு இருக்க முடியாததுடா பெட்ரோ தா பெட்ரோலு ஆ பசிகிது செமையா என் கிளம்புவ எட்டர போல கிளம்புவ
ம்
நா இவ்ளோ நேரமா குடிச்சிட்டு இருந்த
சரி சரி எந்த கொஞ்ச சின்ன ஒரு ஒர்க் ஒண்ணு இருந்ச்சி கரெக்டா வேலைய முடிச்ட்டு
கோபால் ஆனா இங்கியு பசங்க இருக்காங்க இங்க ரெண்டு மூணு பசங்க தான இருந்தாங்க சாப்ட அவங் கூட வந்துருவ அதா
ஆ
நீ சொல்லு எல்ர போல சொல்லு நீ அவ என்னால
ம்
ஏனா நான் ஏழ்ரைக்கு மேல கெளம்பிடுவே எனக் செம்மையாருக்காது
லைப்ரரி கைய்ச் வராங்களா ஓகே ஓகே இங்க இருந்து யாரு இவ ராஜேஷ் எப்போ வருவா தெர்தா உ லைப் சீன்லா போடுவா
ம்
நம்ப எத்தன மணிக்கு நம்ப எத்தன மணிக்கா இது பண்றத் போறது
எங்க
மண்டவத்துக்கு
அது அதான்டா இப்ப நீக் இப்ப டைம் கரெட்டா இருக்கு நீ கெளம்பி வந்தா பத்து நிமிஷத்ல வந்தர்லா நானு ஏ பைக் கெளம்பி வந்துருவே
ம் ம்
ஆனா நீதா வண்டி இல்லன்றியே
ம்
அது மெக்கானிக்கு ஃபோன் பண்ணா மெக் கானிக்கு ஃபோன் எடுக்கல ஃபோன் எடுத்துந்தாலு சொல்ருப்பே இல்ல வண்டி எதாவது எடுத்துட்டு அவன கூப்ட்டு வாங்கன்ருப்பே அதா பண்ணனனுயே அருனுக்கு சொன்னே உன்ன கூட்டுவான்னே ஒடம்பு செர்ல்லடா நா வர்லடான்றாப்புல
ம் ம்
அதா ஏழே முக்கா அதா ஏழே முக்கா மேல போலான்ருக்க
ம்
தலையெல்லா சுத்துது சாப்ட்டு எட்டு மண் நேரோ ஆவுது ஏழு மண் தா சாப்புற பண்ணன்ட்ரைக்கு சாப்ட்ட ஒரு மணிக்கே வச்சிக்க ஆ ச இப்ப ஏழு மண் நேரோ கிட்ட ஆவுது வயத்த பசி எடுக்குது வய்த்த வலிக்குது தலய சுத்துது
எதுனா வியாதியா இருக்க போதுறா பாத்து
ஆமா பசி அ பசி சாப்ட்டா போகுதேன்ட்டு
ம்
எ தப்பில்ல கேக்காது ம் கேக்குதா
ம் இப்ப கேக்து
எங்க போய்ருக்காரு உங்க அப்பா
வேற சொல்லு நண்பா அப்ரோ என்ன அப்ரோ
என்னடா உங்க அப்பா எங்க போய்ருக்காருனு கேட்டா
நீங்க பேசுறதே ஒன்னு கேக்கல ஆ
கேக்குதாடா
கேக்கலடா
கேக்கலயா
ஆ இப்ப கேக்குது இப்ப கேக்குது ஆ இப்ப
ஏ இல்லடா கேக்கு இல்ல நா படுத்தா கேட்கல உட்காந்தா தா கேக்குதா இப்ப கேக்குதா கேக்குதா கேக்குதா கேக்குதா கேக்குதா
கேக்குது வீட்லயா இருக்குற
இல்ல இல்ல தா
இப்ப கேக்கவே இல்ல சுத்தமா கேக்கல ஹலோ
ஹலோ
ஹலோ ஹலோ கேக்குதாடா
கேக்குது கேக்குது
ம்
இல்ல இந்த ஹெட்செட் போட்டுகிட்டு படுத்துகிட்டு பேசுனா கேக்க மாட்டுது உக்காந்து பேசனாதா கேக்குது
அதா ஒரு மர்மமான ஹெட்செட்ட போல இருக்குது
வேஸ்ட்டு எங்க போயிட்டாங்க உங்க அப்பா வண்டி எடுத்துக்கிட்டு
ஆ அங்க இங்க ஃபங்க்ஷனுக்கு போய்கிறாங்கடா இந்த இந்த ஃபங்க்ஷனு யாரு அவுங்க இவுங்க இருக்காங்கன்டா சௌந்தரிய அக்கா தெரியுமா
ஆமா சௌந்தரியா அத்தையா
சௌந்தர்யா அக்கா
எந்த சௌந்தரியா ஏ மணிகண்டனா இல்ல
ஆ இன்னொணா சதீசு அண்ணா இருக்காருல்ல அவரோட தங்கச்சி
இப்போ இன்னா அவுங்களுக்கு கல்யாணமா
ஆஹா அவுங்க வீட்டுக்காரோட தம்பி பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆயிடுச்சா
ஆ
அதனால வந்து எதனா பங்க்ஷனு தண்ணி ஊத்துறாங்களா என்னமோ சொன்னாங்க
அங் அங்கயா கண்ணாடிலயா
இல்லடா இங்கடா மனகத்த வீட்ல மன்னகத் ப்பதா வீட்டுக்கே போயிருப்பா அதா அங்க
அப்பப்ப அப்ப மஞ்சத்தன்னே அப்ப நீ அங்கேயே போய்டு அங்க போய் சாப்டு வந்துலால்ல நீ இப்பதா வண்டி இல்லயே எப்டி எப்டியோ அவுங்க வரத்துக்கு டைம் ஆயுண்டா நைட்டு சாப்பாடு தா போடுவாங்க அப்ப நைட் சாப்ட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடு
இல்லடா அது தண்ணி மஞ்ச தண்ணி அது எது தண்ணி ஊத்துற தண்ணின்தா சொன்னாங்க மஞ்சள் நீராட்டு விழா இல்ல அப்டின்னாங்க
சேரி இப்ப நா வச்சதுக்கு அடுத்து ஃபோன் பண்ணி கேளு கேட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துல சொல்லு வரியா இல்லயானு ஆ
நா எங்க நா க அங்கதா போ மாட்டே டா
அங்க இல்ல இங்க வர்ரத்துக்கு இங்க மண்டபத்துக்கு
வரே வரே இப்டியே கார்த்தி அண்ணாவ புடிச்சு ஆட்டைய போட்டு வர வேண்டியதா
வந்தனா டைமுக்கு வா ஏன்னா எனக்கு பசி தாங்கல நா எப்போ எப்போன்ருக்கே நானு
ம் அண்ணா பாத்து வச் ம் ம் ம் கனமா இருக்கு
ஒ அம்மாவுமா
ம்மா எல்லாருமே தா போயிருக்காங்க
எல்லாருமா அந்த இவுங்க வீட்ல போனாங்களா விஸ்வா வீட்ல
ஆ விஷ்வா வீட்ல அவரு அண்ணனு போயிட்டாரு அவுங்ளு போயிட்டாங்க
ஐய்யோ ஐய்யோ ம்
காத்தடிச்சா மகனுக்கு
அங்க என்னா வெயிலா அடச் வெயில் அடிகுதுன்றாங்க காயி ஜில்லுன்ருக்கா இல்ல ஆய வெக்கையா இருக்கா அங்க
இங்கியா
ம்
இங்க சில்லன்னு தாண்டா இருக்கு வெங்கியோ வெக்கல்லா ஒன்னு இல்ல ஆனா அந்த ஃபேனு ஒண்ணு டேபிள் ஃபேன் இருக்கும்பாரு அத போட்டா நல்ல சரியான காத்தடிக்குது
எங்க உங்க வீட்ல உ அதா உள்ளியே ஃபேன்ருக்குமே சீலிங் ஃபேனு
இல்ல வெளியில ஃபேன போட்டு இது பண்றாங்க காத்து வாங்குறாங்க
பசங்க கூடிய இருக்க அந்த
ம் இவன் விஸ்வாம் பூஸ்சி சாணி நாங்க மூணு பேரு
ஓகே மூணு பைத்திம்முமா
ம்
இங்க இருக்கதே பைத்தியமாச்சே மூணு இது மஸ்கட்டு எப்டி இருக்கு
மஸ்கட் இயர்ஸ்
அப்புன்னா
அது ஒரு படோ
அ அ அ
நல்லா இருக்கு‌ அந்த படோ
அது எப்டின்னா அந்த அந்த காலத்துல ஹாலிவுட் படோதா அந்த காலத்துல மூணு பேரு இருப் பாங்க மஸ்கட் இயர்ஸ்ட்டு
ம்
அவன மூணு பேருதா வந்து சிறந்த காவல் படை அப்டின்னு சொல்லிட்டு அவுனுங்கதா வந்து அந்த ராஜா வம்சத்தையே அவுனுங்க காப்பாத்துறவங்க நல்லா இருக்கு ஃபைட் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு அதுல பேண்டசி மூவி மாரி இருக்கு ம்
பேண்டசி இல்ல உண்மைய நடந்த கதையா இல்ல சும்மா கதையா வெறு கதையா
இல்ல இல்ல சும்மா வெறு கத சித்தரிக்கப்பட்டவை
ம்
ஆனா நம்ப நார்மலா பேசும்போது வந்து என்னென்னமோ பேசிட்டு இருப்போன்டா இதுல பேசும்போது மட்டு பாறே என்ன பேசுறதுன்னு தெரியமாட்டேங்குது சும்மா அ ஓ இன்னுட்டு இருக்கிற மாரி இருக்குது
இப்படில்லா பேச கூடாது
ஆ தண்ணித்தாகமா வேற இருக்குது சோனியாவ போய் தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வராது
அதுக்கு கடக்கு பைத்தியோ
ம்
ம்
நீ அங்க நீ போவா நீ நீ போ நீ போன்னா இல்ல வந்து பேசவே மாட்டே அவ்ளவுதா
ப்பவி காத்தடிச்ச மகளுக்கு
அப்பறோ சரிடா நா கெளம்பி வரே நானு எத்தன மணிக்கு போறேன்றே
நா எட்டு மணிதா வாய்ப்பு இல்ல எனக்கு தலைய சுத்துது ஏன்டாப்ப வண்டி கெடச்சா அப்படியே வண்டி எடுத்துட்டு வந்துரு பத்து நிமிஷோ அவ்வளவுதா
ம் ம் ம் இப்ப வந்துருவாங்கட எங்க அப்பா
நீ போன் பன்னி கேளு போன் கட்ண்ற நீ போன்பன்னி கேளு
சரிடா